ஹலோ வணக்கோங்க
ஆ
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க ந நா பேசறது கேக்குதா ஆ நல்லாருக்க நீங்க நல்லா ங்ளா
நல்லாருக்கேன்ப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நங்க சும்மாதா வீட்ல பட்துன் இருந்த
காலை உணவ முடியிலுக்ல இன்னு
ம் இன்ன சாப்புடுங்க லேட் ஆகும் நீங்க
அங்க இப்பதா எ வீட்டுக்காரர் வெளியில போனாரு என்ன பூஜல்லா முடிச்சுட்டு அதுக்கப் பிரமாத்
ன்ன புஜே இன்னிக்கி
இல்லங்க காலைல ஏ காலைல மாமுலா பூஜ பண்ணி டு அ அவுளோதாங்க ம் தனியா அதலா டு கடையாத் வெள்ளிக்கெழம அன்னிக்கிதா எதாவ்து பூஜா இருக்கு கொஞ்ச லேட்டா ஆகு ம்
அப்டிங்களா என்ன சாப்
அவருக்கு ஊத்தாப்பொந்தா பண்ணிக்குடுத்த
ம் வெங்காய தோசையா சேரி சேரி
ஆமாமாங்க ம் நீங்க எந்த வேலைக் க்கும் போறது இல்லையா
இல்ல இன்னக்கி லீவ் உட்டாங்க ஏதோ பெயிண்டிங் தா நா போய்னுக்குற
அ சேரிங்க பெயிண்ட்டிங் ஒர்க் பண்ணி ஆ ஆமா
ஏதோ ஒரு பில்டிங் அண்ணங் கூட தா போய்னுருக்குற அண்ணா ஒரு பில்டிங் புச்சாரு சேரி உன்னு அங்க பொருள் எடுக்கல கொஞ் லேட் ஆவு அப்டின் சொல்றாங்க சேரி அதுனால லீவு உட்டுக்குறாங்க டெய்லி போட்றதா நேத்து இன்னிக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் ஆயடுச்சு ஆமா ஆமா ஆனா நான் எப்பனா இந்த மாதிரி ஒரு பில்டிங் முடிஞ்சோடனே ஒண்ணு பில்டிங் வரது கொஞ்சம்லேட ஆக இல்ல அது தானாங்க
ஆமா ஆமாங்க உம்
பட்டி பாத்துு விட்டுருவோம்
உம் சரிங்க
டைல்ஸ்ஓட்டுவாங்க டைல்ஸ்ஓட்ட அப்புறம் த மறுபடியும் எளுக்கு வேலை வரும் அந்த மாதிரி
ஆமா ஆமா நீங்களா தேடி போவீங்களா இல்ல அவங்களா தேடி வராங்களா
நாங்க யாருகிட்ட போய் கேக்குறதில்ல அவங்களே சொல்றது தாங்க
ஆஹ் அதா நம்ம நம்ம வேல நல்லா இருந்ததன்னா நாலு பேர் தேடி வருவோம் அங்க உம்
ருக்கு இதெல்லாம் தெரியங்களா
ஆஹ் நீங்க வெறும் பெயிண்ட் கிடையாமஹ் பெயிண்ட்லய அந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டு
ஆமா இந்த ஸ்ப்ரே பெிண்டங இதெல்லாம் எல்லாம் எங்க அண்ணா தா பண்ணுவாரு எல்லாம் நல்லா பண்ணுவரு அவரு அந்த இந்த உம் எனக்கும் தெரியும் நல்லா தெரியும் ஆனா டிசைன் எல்லாம் போட மாட்டேன் பெண்ட் களை குடுத்தா ஆடிப் பட்டி ஒ அப்புறம் இந்த கையில மார்பல் மாரி போறாங்களா
ஆஹ் ஆஹ் ஆமா
ஏதாவது அப்பந்தே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நிறைய சம்பாதி இதெல்லாம் வெறும் பொருளே இன்வெஸ்ட் பண்ண வரு மிஷினே மிஷினே ஒரு லட்சம் ரூபாய்க்கு வச்சுருங்கற அவரு
ஆஹ் இல்லங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டாதா இப்ப எல்லாம் போலப் ஓடுதுன்னு சொல்லம் புது புதுசா தேடுறாங்க நீங்க என்னதான் பண்ணி கொடுத்தாலுமே இன்னும் புதுசா ஏதாவது இருக்காஹ நம்மதா நம்ம வீட்டுக்கு முதல் ஆளா இருக்கணும் அந்த மாதிரி அந்த அந்த வேல செய்யறதுல மத்தவங்க நம்பகிட்ட இருந்து பாத்து போய் மறுபடியும் பண்ணணும் அந்த மாதிரி னு நினைக்கிறாங்க உம் அதனால நம்ம என்னதா எந்த வேலையில இருந்தாலும் ஏதோ ஒண்ணு புதுசா கத்து டே இருக்கணும்ங்க வெண் என்ன தொழில் செய்யறோம் ஆ என்ன வேல செய்யறோம் அப்படின்னு கிடையது இப்போ எல்லா என்ன நினைக்கிறாங்க இந்த சாப்ட்வேர் ஐ டி நான் ஐ டிலதா அவங்க புதுசு புதுசா கத் கத்துகிறோம் நனை இருக்கிறாங்க. ஆனா எல்லா வேலையிலயுமே ஏதாவது ஒரு புதுசு புதுசா நம்மளுக்கு தெரிஞ்சு
ஆமா எல்லா வேலையும் கத்து வச்சுருந்தாதா நம்மளுக்கு ஏன்னா ஒரு ம் இப்ப ஒரு வே இடத்துல உங்க வேல தூக்கிட்டாங்களாம் வேற வேலைக்கு பொறத்து கரக்டா இருக்கும்
ஆமா.
இப்ப அந்த வேலைக்கு போயிட்டு எனக்கு வேல தெரியதுல்லா சம்பளம் கம்மியா பண்ணுவாங்க
ஆமா அஹ் நீங்க இந்த மாரி பெயிண்ட் அடிக்கும் போது ஏதாவது சேஃப்டி பார்த்தக்கறீங்களா இந்த மாரி கொஞ்ச பேருக்கு வந்து அந்த பெயிண்டோட வாட பிடிக்காது அதனால உடம்பு சரில்ல்லாம போது அந்த மாதிரி இருக்கும் நீங்க அந்த மாதிரி
ஒரு வாட்டி பெயிண்ட் வேலைக்கு போயிருந்தோம் பெயிண்ட் ரிமூவர் ஒண்ணு அது பெயிண்ட் மேல ஆப்பிளை பண்ணீங்கா அப்படிய பெயிண்ட் ஃபுல்லா அப்படியே வந்துரும் பெயிண்டே அது மாதிர இருக்க நிற்காது அதுல ஒரு ஸ்மெல்ல வரும் அந்த ஸ்மெல்ல ரொம்ப இதா இருக்கும் அந்த ஸ்மெல்லு உடம்பு குள்ள போச்சுன்னா எனக்கு ஒரு ரெண்டு வாரம் ஜரமே வந்துச்சு அல்சர் ஆயிடுச்சு
ஆஹ் அதா அதா சொல்ற
அந்த பெயிண்ட் ரூமூவ். ன்றது மட்டுந்தா ரொம்ப எபக்ட்டு
ஆ செரி அந்த மாரி போடும்போது நீங்க ஃசேப் டியா பாத்துக்கணுல்ல முன்கூட்டியே உங்களுக்கு தெரியுல்ல இந்த மாரி எபெக்ட்
தெரியு ஆனா வந்து நீங்க என்னாதா பண்ணுனாலு அப்டிதா ஓடும் சும்மா அது ஒரு துளி கைமேல உழுந்தா கூட கை எரியு அப்டியே அந்த மாரிய ரொம்ப ஒரு எபெக்ட் அது ஏ உறிச்சுனு பெயிண்ட் ஒரு இரும்பு மேல இருக்குற பெயிண்ட்டு மேல அடுச்சிங்கனா பெயிண்ட் வந்து இரும்புத் தெரியு அந்த மாரி அது
ஓ உம் அந்தா அந்தான்ங்க எல்லா வேலையிலுமே கஷ்டோ இருக் இருக்கு ஆனா அதுக்கான பலன் எல்லாருக்கு க்கு கரெக்ட்
ஆ அதுவு கரெக்ட்டுதா நானே நெறையா எடத்துக்கு போயிருக்குறேங்க சென்னையில கேரளா இந்த மாரி எடத்துக்கெல்லா போனா அது வந்து வேற அளவுட் போன்தே எங்க மாமா கூட அந்த மாரி போன எடத்துல காசே வரல இன்னுங் கூட
உம் அதெல்லா ரொம்ப தப்புங்க நம்ம ஒருத்தரோட கஷ்டத்த எப்பயுமே வச்சுக்க கூடாது
பதினோரு பதினஞ்சு நாளா வேல செஞ்சோம் பதினைஞ்சு நாள்ல ஒரு ஆனா காசு எல்லாமே ஏ அக்கவுண்டக்குதா வரு நானு எடுத்து அவன் கைல குடுத்துருவே எங்க மாமா கையில ஆனா எனக்கு இன்னு ஒரு ரூபா கூட
அப்புடிங்களா ஆ
யா நாங்க செஞ்சது வந்து ரயில்வேல இந்த டிராக் ஓரத்துல இந்த சிக்னலு அப்பறோ அந்த வேல ஒயிட் ஒயிட்டா பாக்ஸ் செரி உங்களா
ஆ ஆமா
செய்வோ நானு ஒரு அண்ணா மட்டு வேல செய்வோ நாங்க தனியா போயிடுவோ யாரு இருந்தாலு
ஆ ஓ சரிங்க
அந்த மாரி வந்து போய் செஞ்சின்ருக்கு போது ஒரு எடத்ல
ஆ எல்லாமே முக்கியத்துவந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா படிச்ச படிச்சே ஒரு சட் சர்ட்டிபிகேட் கையில இருந்தா மட்டுந்தா மதிக்கிறாங்க இப்ப அவுங்களுக்கு சமமா தாங்க நா நம்பளு வேல செய்றோம் என்னதா அவுங்க அங்க உக்காந்துன்னு இருந்தாலும் நம்ப வேலைய அவுங்க வந்து
இப்ப எங்கன்னா கம்பெனி போலான்னு பாத்தாகூ இப்போ டிகிரி கேக்குறாங்க
ஆமா ஆ ஆமா ஆமாங்க இருக்கிறவங்களையே தூக்கிறாங்க ஆனா நல்ல விஷயம் என்னன்னா கைத்தொழில் கத்துக்கனவங்க தாங்க எப்பயுமே முன்னேற முடியும்
அதுவும் கரெட்டுதான் கைத்தொழில இருந்தா தா நீங்க எங்க போனாலும் பொழச்சிக்கலாம்
ஆமா இப்ப பாத்தீங்களா கம்பெனில இருந்தே இப்போலாம் லட்ச கணக்குல சம்பளம் குடுக்குறாங்க அவுங்கக்கு வேணான்னு சொல்லும் போது ஒரு ரெடியா தூக்கிவிட் ட்ருங்கா இல்ல நீங்க வேண்டாம் ஆமா மாசம் லக்ஷம் கணக்குல கையில பாத்தவங்க ஒரு மாச த்தல காசு கெடையாது அப்டிங்கும் போது அவுங்க
ஆமாங்க அதுவும் கரெக்ட்டு தான் அது அதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கும் திடீர்னு வேலைய நம்பிவங் ட்டு வேற எந்த வேலைக்கும் அவுங்க போகாம பாங்க எந்த வேலைக்கும் ரெடி பண்ணாம இருப்பாங்க ஒடனே தூக்கிட்டன்னே அவுங்க ரொம்ப கஷ்டமாயிடுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது இல்லீங்களா ஒரு சிலர் அவுங்க அவுங்களுக்கு அவங்களடி டிப்பண் பண்ணி ஃபேமிலி இருக்கும்
ஆமா இ எம் ஐ இது அது எத ஏதோ வச்சிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் கூட ஆ
ஆமா
ஆமா இப்டியே நடுவுல இந்த ஏ ஐ இப்போமே இப்ப நீங்க பெயிண்ட் வேல சொல்றீங்க இதுக்கும் ஒரு மெஷின் வந்துருச்சி சின்னா நமக்கும் வேலை இல்லாம தான இங்க போகுது ஆமா அதுக்கான மிஷன் எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க மத்தவங்களும் பொழைக்கணும் ன்றது இந்தங்க இப்போ உண்மையா நம்மளுக்கு என்ன தேவையோ அது காண்டி கண்டுபிடிச்சா பரவால்ல எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சாங்கன்னா அப்ப மனுஷன் எப்படி வாழறது இப்ப வந்து என் என்ன சொல்றானாப்ப இப்ப நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கிட்டா பின்னாடி வாழலாம் போக போக நா வ சம்பாதிச்ச வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளால வாழ வே முடியாது அப்படிதா இருக்கு ஹம்
இப்ப எப்படின்னா அவங்க வந்து எல்லாரும் காத்துக்காக இது பண்றது ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதா மிஷின் கண்டு புடிக்கது ஏ வச்சு வேலை செய்யறது இப்ப நிறைய ஐ டி கம்பெனில ஏ வந்து வச்சி
உம் ஆமா ஆமாங்க நிறைய அதிகமா தூக்கிட்டு இருக்க க்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவே இல்ங்க சாதாரணமான வேலைக்குமே நா சொல்றாங்க இப்ப பயிரு இந்த வேலைகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெஷின் வந்து ஒரு பத்து பேர் கூடிய வேலைய ஒரு ஒரு ம நேரத்துல ஒரு மிஷின் செஞ்சுட்டு போகுது அப்படின்னும் போது அந்த பத்து பேரு கூடஹ் அவங்களுக்கான வேல இல்லாம போச்சு அதாங்க உஹம் கொஞ்சம் நாளம் வச்சுக்கணும் நம்மளுக்கானது நம்ம நம்ளே விளைச்சிக்கணும் நம்மளே சப்ப இந்த மாதிரி இருந்தா மட்டும்தா ஒரு பியூச்சர்ல நம்ம பொழைக்க முடியுமே தவிர ஆமா நம்ம மத்த வாங்கி சாப்பிடணோம் அப்படின்னா நம்மளால எந்த எதுவுமே கட்டுப்படி ஆகாதுங்க அந்த மாதிரி போய் ஆயிடுச்சு உம்
நம்ம ஊர் ஏதோ கொஞ்ச பரவால்ல தமிழ்நாடு இன்னும் வெளியூர்லாம் ரொம்ப ஃபுல் அட்வான்ஸா போயின் இருக்காங்க
ஆமா ஆமாங்க சிட்டில நீங்க இப்ப பா பெங்களூர் அப்படி போனீங்கன்னா நாங்க வந்து ந்து நாங்க ஆந்திரில இருக்கோம்
ஓகே ஓகே தெல்லுங் கரங்கலா நீங்க
ஆமாமா ஆ தெலுங்கு தமிழ்தா ஆ ஆந்திரால இருக்கோம்
சரி சரி ஆந்திரானா உள்ள
ஆமா ஆமாங்க உள்ளதா
நாங்களும் ஆந்திரா ஆந்திரா சைடுதா எங்க அப்பால்லா ஆந்திராதா
அப்டிங்களா ஆ நெறைய பேர் இப்டிதா சொல்றாங்க
வீட்ல எல்லா தெலுங்குதா பேசுவாங்க ஆ வரும்
ஆ ஒரு ரெண்டு மூணு பாஷ கத்து வச்சுக்கிறது நல்லதுங்க
ஆமாங்க தெலுங்கு வரும் கனடா கொஞ்ச வரும்
ஆ ஆ
எங்க அம்மா வந்து கர்நாடகா எங்க அப்பா வந்து மாரி
ஆ அப்டிங்களா
ஆமா
உம் ஒரு ரெண்டு மூணு மொழி கத்து வச்சு க்கிறதுல ரொம்ப நல்ல விஷயங்க நம்ம போற எடத்துல இப்ப இன்னைக்கு த திடீர்னு போறீங்க ஆமா ஆமா ஆமா ஆ
தெரிஞ்சா வாங்க இல்லன்னா வேனா அப்டிம்பாங்க
ஆமாங்க உம் ஆ நீங்க வேற எங்கயாவது கூட இந்த மாதிரி போய் தங்கி பெயிண்ட் அடிக்கிற வே பெயிண்ட் அடிச்சு குடுப்பீங்களா
ஆமாங்க இப்போ வந்து சென்னையில செஞ்சிட்டு வந்தங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வாரம் செஞ்சுட்டு வந்தோங்க ஆ அவுங்க கொஞ்சம் பெரிய கான்ட்ராக்ட் டர் அவர் அவரும் கான்ட்ராக்டரு இன்ஜினியர் முடிச்சுட்டு அவருது அவருடைய வேல ஒரு ஒரு ஒன்றரை வார செஞ்சுட்டு வந்தோம் இது மறுபடியும் இங்க வேல இருக்கறதுதுனால அங்கருந்து விட்டு வந்துட்டோம் இங்க மறுபடியும் இங்க வேல முடிச்சுட்டு அங்க போலான்னு
ஆஹ எப்டி போடுவீங்க நீங்க வந்து இப்ப அது அதுக் க்கான ஆ சார்ஜ் எப்டி போடுவீங்க ஒரு பில்டிங்க பாத்துட்டு
வீடே ஒன்னாது சதுர கணக்கு பேசுவாங்க மொத்தமா பேசுறதுன்னா சதுர கணக்கு சதுரத்துக்கு சென்னைல்லாம் பாத்தீங்கன்னா ஏழாயிருபா எட்டாயிருபா இருக்கும்
ஆஹ ஆஹ் ஆஹ்
அப்புறம் இதே வருதுன்னா வந்து இதே வருதுன்னா பெயிண்ட் அடிச்சு வுட்டது மறுபடியு மறுபடியு ரீபெயிண்டிங் அடிகிறது வந்து
ஆஹ்
பேசிக்குவாங்க மொத்தமா
இப்ப அந்த ஒரு சதுரத்துக்கு ஏ எட்டு சொல்றீங்க இல்லையா அதுலயே எல்லாமே வந்துறாதா
அதுல எல்லாமே வந்துரும் பட்டி பெயிண்ட் ஆஹா ரீபெயிண்டிங் வராது புது பில்டிங்கு நா சொல்றேன் எட்டாயிர் ருபா
ஆஹ்ஹ ஆஹ்
வச்சுட்டு தேச்சிட்டு கலர் பிரேமர் போட்டு கலர் அடி து முறைய ஆயில் பெயிண்டு வாஸ்கலக்கனால இது எல்லாமே அதுலயே கவர் ஆயிடும்
ஆஹ்ஹ ரீபெயிண்டிங்க்கு அதுக்கான தனிப்பு
தனி அதுக்கு மொத்தமா ஒரு முப்பதாயிரம் நாப் அதா அதுனால பட்டி பாக்குற வேல இல்லேல
ஆமா ஆமா உம்
இதுக்குமா டச்சப் பட்டி பாத்துட்டு
உம் ஹும் உம் இங்கயோ அதிகமா இருக்காங்க ஆனா சிலர் வந்து நல்லா செய்வாங்க பெயிண்ட் அடு ச்சா அந்த அளவுக்கு சுத்தமா செய்வாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ எல்லாமே ஆஹ் கீழ கீழ ஒரு ஒரு டாப் இருக்கும் அத கூட கண்டுக்க மாட்டாங்க இப்ப பெயிண்ட் வந்து ஆஹ் அப்டியே சிலருக்கு தெரியும் அது பெயிண்ட் எப்டி கிளீன் பண்ணா போ
உம் நாங்க அடிச்சிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பிளேட்ல சொரண்டிட்டு எல்லாம் நல்லா பெருகிட்டு பெரிக்கி குடுத்துட்டு வந்துருவோம்
ஆஹ் சரி அதான் நாளைக்கு மறுபடியும் அவுங்க கூப்புட்ணும் இல்லையா நம்மள உம்